ம் ம்
ஹலோ
கால் கனெக்ட் பண்றதுக்கே இவ்வளோ போராட வேண்டியது இருக்கு பேசாமா பத்து நிமிஷத்து என்னது
ஏய் பத்து நிமிஷத்துக்கு
பத்து நிமிஷத்தே கட் பண்ணி இருக்கலா போல கோ
நாளைக்கு அப்ப இத விடு பாத்து
ஏக் மோ ஓகே
சொல்லுங்க
இல்ல அம்மா நார்மலா முன்னாடி எல்லா பன்னெண்டு நிமிஷோ வரைக்கு போய் கட்டானாலுமே அடுத்த கால் ஒடனே பண்ண தான செய்வோ
அது அப்டி இல்லயே அப்பல்லா அவங்க அவங்களோட பேசம்போது வந்து அந்த இன்னொத்தங்க கூட பேசன்னு சொன்னீங்கல்ல
ஆ பன்னெண்டு நிமிஷோ வரைக்கு பேசுனே உடனே உடனே பண்ண முடிஞ்சி மேபி இனிமே சரியா இருக்குன்னு நெனைக்கிறே தெரியல ஒரு ஸ்கால் ஜீரோ ஆயிடுச்சு வேஸ்ட் ஆயிடுச்சு சரி ஓக்கே ஓகே
பொதுவா தேவல்லா டாப்பிக் வேற ஏதாது பேசுங்க
நம்ம பேசலாமா வேண்டாமா இந்த டாபிக் இல்ல எனக்கு இந்த சர்பரைசஸ் ஓக்கே சர்பரைசஸ் பத்திதா பேசணும் ம் இப்போ சர்பரைஸ்னா நீங்க என்ன நனைக்கிறீங்க என்னம்மா சுச்சாஃப் ஆயிடுச்சா
ஹலோ
ஆ சொல்லுங்க நீங்க பேசுங்க
சர்ப்ரைஸ்னா என்ன சர்ப்ரைஸ்னா என்ன நெனைக்கிறீங்கன் நீங்க கேட்
சரி போய் சார்ஜ் போடு கொஞ்ச நேரோ சார்ஜ் போடு அப்பறமா எடு என்ன
ஆ
கரெக்ட்டா போடு ம் சொல்லுங்க சர்பரைஸ்னா சொல்லுங்க
சர்ப்ரைஸ்ன்னா என்னன்னா ஒருத்தவங்க தெரியாம நம் அவங்களுக்கு அவங்களுக்கு புடிச்ச பொருள அவங்களுக்கு வாங்கி குடுக்கறது சர்பரைஸ்
ஆ சரி ஆமா அவங்களுக்கு புடிச்ச பொருள் அவங்களுக்கு புடிச்ச பொருள்னு உங்களுக்கு எப்டி தெரியும் ஃபர்ஸ்ட்டா
அவங்களே சொல்லிருப்பாங்க நம்மகிட்ட ஏதாவு ஒரு பேச்சு வாக்கள அதுல இத புடிக்கும் அப்டின்னு சொல்றத நாம ஞாபகம் வச் ச்சு அவங்களுக்கே தெரியாம அது வாங்கி தரணும் ஏன்னா அவங்க வந்து பெனிபிட் கிட்ட சொல்லுவாங்க நீச்சி இந்த பொருள் வந்து எனக்கு அவங்களுக்கு அவங்க நம்மட்ட சொல்லுவாங்க அது வாங்கிக்குடுன்ல்லா சொல்லுவாங்க அப்பல்லா கெடையாது இந்த பொருள் நல்லா இருக்குல்ல இந்த பொருள் நா வாங்கலான் இருக்கேன்னு சொல்றக்குள்ள வாங்கி குடுத்துடணும் சோ புரிது
செரி வாங்கி குடுத்துறனும் அப்டிதான செரி ஆ வாங்கி குடுத்தனும் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சிலவங்க சொல்லுவாங்க இது நா வாங்கி தரே வாங்கி தரே அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு செய்யாம இருப்பாங்கல்ல அதெல்லா என்ன கணக்குல சேக்கறது சொல்லுங்க
எங்க அவங்க வாங்கி
நா செய்வே நா சொல்லுவே நா செய்வே நா தா பண்ணுவே நா ந பாரு ஒனக்கு இத கொண்டு தருவ அவ ஆளுக்கு நா செய்வே வாங்கித
அதுதாங்க அவுங்க வந்து எப்டி வாங்கி இங்க கொண்டு குடுக்குறது இல்ல வாங்கி இங்க கொண்டது கொடுக்கு யாருகிட்ட கொடுப்ப எங்க கொடுக்குது
எல்லா ஒன்னு இல்லங் ஒரு விஷயங்க இப்போ நா சொல்லியிருந்தே முன்னாடியே ஒருத்தவங்கிட்ட ஒரு விஷயோ சொல்லி இருதே அந்தப் தேனில அங்க அந்த ஊர்ல அந்த எக்ஸ்போ போடுறாங்க நீங்க போயிட்டு அத வேற நா அனுப்பு வேர செஞ்ச வீடியோ கூட அனுப்பிட்டே ஓகேங்களா இப் போய் பாத்துட்டு வந்து எனக்கு குவாலிட்டி வைஸ் செக் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க அப்டி சொல்லிட்டு
ஏங்க அது நாலா தேதி எக்ஸ்போ ஒரு நிம்ஷ இருங்க எக்ஸ்போ போடுறது வந்து எப்புமே யாராவுது வந்து வெள்ளிக்கலம போடுவாங்களா நீங்க சொல்லுங்க
இப்போ அவுங்ககிட்ட டேட்டோட தான அவுங்ககிட்ட சொல்லியிருக்கே
எனக்கு நாலாந்தேதி நெனச்சங்க நானு நாலாந்தேதி அஞ்சாந்தேதி நெனச்சங்க
நீங்க நெனைக்குறது அவுங்க சொல்றது அப்ப இதுல யாரு யாரு யார்
ஒரு நிம்ஷோ இன்னோர்க்கா ஞாபகபடுத்துற என்ன இருக்கு
எ அப்ப எ இதுல என்னங்க இருக்கு நம்ம ஒரு விஷயத்த கேட்டு கேட்டு வாங்றதுக்கு நம்மளே வாங்கிட்டு பேய்ர்லாமே
கேட்டு கேட்டு வாங்கலீங்க அது விஷயத்த போலாம்ல கால சொல்லாம்ல வெட்டியா
எதுக் சொல்ணு எதுக்கு சொல்லணுனு கேக்க அவுங்ளுக்கே அந்த திங்கிங் இல்ல அந்த தாட்டில்ல இப்ப அவுங்களுக் நம்ம என்னுய் இல்ல நம்ம ஒருத்தங்க கேட்டாங்க அத நம்ம பண்ணணுனு தோணுதுன்னு சொல்லிட்டிங்க நீங்க ஓகே அது சொல்ற வரைக்கு ஓகே அவுங்க கேட்டாங்கங்கிற ஒரு விஷயோ அந்த நாள்ல ஒருத்த ஞாபகோ வர மாட்டேங்குது எல்லா விஷயமே அந்த முடிஞ்ச பெறகுதா அந்த ஞாபகோ வருது அப்டிங்கறபச்ச ல அது எப்டிங்க ஒரு கணக்கா சொல்லுங்க
எங்க அப்டில வேணுண்டே யாரா மறப்பாங்ளாங்க இருக்க ட்ரெண்ஸல்ல இல்ல ஒர்க்ப்ரசல்ல மறந்துருப்பாங்க
இங்கேந்து திம் மார்னாங்க டென்ஷன்ல மற பன்னாங்க அந்த மாரி எல்லா சொல்லல செரிங்ளா
செரிங்க
என்ன ஆச்சு போன என்ன பண்ற நீங்க பேசுங்க நீங்க பேசிட்ருங்க போன என்ன பண்ண நீனு அ
சரியா பேசிருக்கு தெர்ல எனக்கு
சார்ஜு சுத் த்தமா இல்ல அதனாலதா இப்டி இருக்கு பாரு நீ வந்துட்டு
வேணுனே யாரு வந்து சொல்லாம இருக்க மாட்டாங்க பொல்லாம இருக்க மாட்டாங்க
கொஞ்ச நேரோ சார்ஜு போட்டுப்பாரு ஒரு பெர்சன்டேஜ் தா இருக்கு இப்ப எப்டியு ஆன் ஆகாது
அ அதெல்லா வந்து பாத்தீங்னா ஏன்ட்டே இது பண்ணாம அது ஒரு ப்ரொஸிஜர் ஆன் ஆகு ஆன் பண்ணீங்னா ஆன் ஆகு உடனே டவுல் ஆகு அப்ப என்ன பண்ணோ சார்ஜ் கொஞ்சோ போட்டு வுட்டு நீங்க வந்து ஆன் பண்ணீங்கனா ஆன் ஆய்ரு
சார்ஜு போடு வய்
அ
டிவி ஒடுது டிவி பாத்தா என்ன அதென்ன போன் தா பாக்கனுனு இருக்கா என்ன சட்டோ
ஆமா சட்டோ அப்டிதா சட்டோ அப்டிதா சொல்லுதுங்க டொன்டி பீசி பிப்டி போட்டி பசன்டேஜ் தா வருது எல்லாத்துக்கு இதுல சம உரிமைய்ங்கராங்கல
சொல்லுங்க இப்ப சம உரிமை சொல்லுவாங்க செரிங்க இப்ப நம்ம வருவோங்க அந்த டாபிக்கே வருவோங்க அதாவுது இப்டி ஒரு விஷயோ இருக்கு இப்போ அவுங்க எல்லாமே சொல்லி சொல்லிதா எல்லா விஷயத்தையு இத எனக்கு நியாவபடுத்ருக்குலால இத எனக்கு சொல்லி ருக்லால இத நீ அப்ப எனக்கு சொல்லிருக்கலால அப்பறோ எதுக்குங்க அதுல என்னங்க இருக்கு நீங்க சொன்னீங்க தெர்மா சர்ப்ரைஸ்னா அவுங்களுக் புடிச்ச விஷயத்த அவுங்களுக்கு தெரியாம அவுங்க நெனைக்காத நேரத் துல குடுக்குறதா நல்ல சர்பரைஸ் அப்டியே சொல்ட்டு
ஆமாங்க
ஆ அப்ப இப்ப நீங்க அவங்க சொல்லி அவங்க நீங்க போய் செஞ்சா அந்த சர்ப்ரைஸுக்கு ஈக்குவல் ஆகுமா சொல்லுங்க
அது சர்ப்ரேஸ் ஈக்குவல் ஆகாது ஆனா அவுங்க சொல்லி அவுங்க போய் எக்ஸ்பே பாருன்னு தான சொல்லிட்டாங்க
ஏங்க பேய் பாக்கவே இல்லலங்கா அந்த நியாபகமே இல்லல இன்னைக்குதா அந்த எக்ஸ்போ அப்டின் கேட்ருந்தா கூட அது மனசாவது ஆரிருக் குங்கலா அவங்களுக்கு
ஏங்க அதுதா நாலந்தேதி நடந்ச்சுனு சொல்றேலங்க
போ நடந்துச்சுங்க சரிங்ளா
இன்னைக் நடந்ச்சா
ஆமா
அப்றோ ஏங்க இந்த மார் பொய் சொல் நா நாலாந்தேதி நடக்குதான் கேட்டக் இல்லினு ஏங்க பொய் சொல்றீங்க எங்கிட்ட அப்றோ
ஏங்க ஒருத்தவங்க அதுக்காக மெனக்கடவே இல்லங்குற பட்ச்ச த்துல அவங்கள போங்க அப்டின் சொல்ட்டு நம்ம ஏங்க சொல்ணு
என்னங்க வாக்கில் நா என்ன கேக்குற மூணா தேதி ந நடந்து போச்சு முடிஞ்சிருச்சு நாலாந்தேதிதான பாத்த மாதி எனக்கு நியாபகோ இருக்குனுதா சொல்ற ஆனா நீங்க அ ஆக்சுவலா வந்து ஒரு காரணங்கள் தேடக்கூடாதுங்க சோ இத மறந்துட்டாங்க நாளைக்கு இருக்கு போய் பாருன் சொல்றக்கு என்னருக்கு அப்ப நாளாந்தேதிதா அப்பலா கேக்குற
நா அப்டியெல்லா சொல்ல மாட்டேங்க என்னோ இப்போ ஒவ்வொருத்தவங்களுக் ஒரு கேரக்டர் வைஸ் இருக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு கேரக்டர் வைஸு எ ஓகே அது தேவயில்ல அப்டிங்க அதனாலதா அவங்களுக்கு அது மறந்ச்சு செ தேவ இல்லாத விஷயத்த அவங்ளுக் எதுக் சொல் நமக்கு தேவனா நம்மதா பாத்துக்கனு அப்டிங்கற மாரிதா
ஏங்க இல் அப்ப இல்ல இது வந்து இது வந்து எப்டி தெரிமா இருக்கு தெரியுமா ஒருத்தங்கள நம்ம வந்து க்ளோ தேடி கண்டுபுடிச்சு அவங்கிட்ட இத சொல்லி அவங்ககிட்ட சண்ட புடிக்கிறதுக்கான ஒ ஒரு ஜான்சா இத எடுத்துக்கணு அப்டிங்கிற மார்ருக்கு அப்டிதான
அப்படி சண்ட புடிக்கிறதுக்காகெல்லா இது ஒரு விஷயோன் சொ இந்த விஷயத்துக்காக சண்ட பிடிக்கனா நமக்கு ஒரு விஷயோ தேவனா அதை நா வாங் சொல்லங்றதுக்காக சண்ட புடிச்சுட்டு இருக்க முடியுமா
ஏங்க நீங்க சொல்ல உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு இந்த எக்ஸ்போ இருக்குன்னு சொல்லலா இப்போ பத்து தடவ வந்து நீங்க வந்து அந்த அந்த ப அந்த அந்த லைன்ல தாங்க போயிட்டு போயிட்டு வந்தேங் அ ஒரு பத்து தடவ போயிட்டு வந்தங்க அந்த லைனுக்கு அந்த லைன்ல வந்து
காலைலே ஒரு குளூ வேற குடுத்தேங்க அந்த குளு தெர்ற வர நா திரும்பவு கேட்டங்க செரிங்ளா
அப்போ நா கேட்டே எதுக்கு அந்த ஊரு பேர் சொல்றிங் கேட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க
ஏங்க அதாங்க அவங்களுக் கா எதுவுமே நியாபகமே வராது நம்மதா இருந்து எல்லாத்தையு சொல்லி சொரண்டி எடுக்கணு அப்டிங்கற பச்ச எதுக்குங்க இப்டி யாராச்சு சொல்லுவாங்களா எனக்கு என்னோட கேரக்டர் இப்டி இல்லங்க சேரிங்களா எல்லாரையு நீங்க எனக் கூட சேத் து சொல்லா இ ஏ கேரக்ட்ரு இப்டி இல்ல அவ்ளோதா இப்ப அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்லா அந்து கெடையாது செரிங்ளா ஆ இப்டி கெடையாது நா இப்டிதா நா சொல்ல மாட்ட எந்த ஒரு விஷயத்தையு
உங்க ஸைடு சொல்லாமே இருந்துப்பீங்க அப்டிதானா
ஆமா சோ அவங்களுக்கே தெரியல அப்டிங்கிற பட்சத்துல அத ஏ நம்ம போட்டு சொல்லிக்கிட்டு சொல்லுங்க புரியுதா
என்னங்க அவங்களுக்கு தெர்ல புரியலிங்க என்னங்க தெரியாம இருக்காங்க சாதாப்பா சொல்ற அது நீங்கதா சொன்னீங்க அதயு சும்மா வேற அனுப்பிர்ப்பே மென்சன் பண்ணி அனுப்பிருந்தாவா பரவால்ல அது பண்ல
புரியலங்க என்ன மென்ஷன் பண்ணி அனுப்பனுன் சொல்றீங்க
டேட் நா அப்பதா கேக்றே எப்டி சனி ஞாயிறு இருக்க மாட்டாங்க நாளைக்
அந்த வீடியோலயே டேட் இருக்கு திருப்பி போய் சொன்னப்போ கூட சரி அந்த வீடியோ போய் பாப்போ ஏ அந்த எண்ணம் வர்ல
அது வீடியோ பாத்தங்க காணங்க அந்த வீடியோ தேடி தேடி பாத்தங்க நா போய் பாக்காமலா இல்லிங்க காணங்க வீடியோவ நா போய் இதுல் தாங்க போய் தேட்னோ அப்ப தேட்னங்க கூகிள்லலா போய் தேட்னங்க கிடைக்கலீங்க அது வீடியோ
கெடைக்கவே கெடைக்காதுங்க ஆமா சொல்லுங்க
டெலிட் பண்ணிர்றீங்ளே பாதி வேர் அனுப்பிட் அனுப்பும் போது டெலீட் பண்ணீங்க எப்டி கெடை
இல்லீயே அந்த வீடியோ நா எ ங்க டெலிட் பண்ண அது நார்மலா நீங்க பாத்த வீடியோதான அது ஒரு சாதா ஒரு வீடியோதா நா ஏ டெலிட் பண்ண போறே
இல்லைங்க அதனால காம்க்லீங்க
இன்னு சேரிங்க அந்த விஷயங்கள் இருக்கட்டு சேரி இப்டி இப்டி ஒரு விதமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அதாவது நம்ம ஒரு விஷயத்த கே ட்டு அது அவுங்க ஞாபக வச்சு வாங்கி தரது ஒரு சரியான ஒரு விஷயந்தானே இது நம்மளா இருந்து சொரண்டி சொருஞ்சி சொல்லி சொல்லி அத வாங் குடு வாங் குடு கே
அப்போ ஒருத்தங் கேப்பாங்க நீங்க சொரண்டி சொரிஞ்சுலா பண்ணுங்க நா சொல்ல உங்க கிட்ட அப்ப அவங்க கேப்பாங்கல்ல ஏங்க இத்தன் இத்தன மணிக்கு நா இந்த ஒரே நாள்ல முடியுமா திருப்பி சாட்டே சண்டே போனாதா அவருக்கு லாப இருக்கு எப்டி வந்து ஃப்ரை மூண் நாள் தொடந்து போடுவாங்க அப்போ நாளைக்கு அந்த எக்ஸ்போ இருக்கு எப்டிந்தா நாளைக்கு அந்த எக்ஸ்போ இருக்கு ஆ
ரெண்டு நாள் தாங்க எக்ஸ்போ அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க த்ரீ அண்ட் ஃபோர்னு
அது உங்களுக் சொல்ற த்ரீ த்ரீ த்ரீன் ஃபோர்னு சொல்றக்கு உங் சங்கட்டோ ஒரு வேள கால்லயே போயிட்டு வந்துருப்பாங்க நீ ஒரு ஆள் போயிட்டு போய் பாத்துட் வந்துருப்பாங்க அ அது சொல்றக்கு உங்களுக் சங்கட்டோ
ஆமாங்க அப்டிதா இருக்கு எல்லாருக்கு எப்டியே தெரியாது எனக் அப்டிதா இருக்கு செரிங்ளா சில விஷ்ய ஏங்க சில விஷ்யங்கள ஞாபக வச்சு க்கணுன் நெனக்கறதுல என்னங்க தப்பு இருக்கு
தா நா வந்து முந்தா நேத்து வந்து எ எப்டி சுத்திட்ருந்த உங்களுக்கு தெரியு
ஏங்க இப்ப யாரு எப்டி சுத்திட்ருக்கா உங்களுக் புரியுதா நா இப்டி சுத்திட்ருக்கேனா இந்த டென்ஷன்ல சுத்தி
பண்ணு வேல வேல செய்டின் சொன்னா கோவப்பட்றாங்க ஓகேங்ளா நாலா வாலண்டியரா யாருக்கு ஃபோன் பண்ணி வேல கேக்காம நானே வந்து எங்க அம்மாட்ட பேமண்ட் வாங்கி நானே வந்து எல்லா பண்ணி சரி ஓக்கே எல்லா அவ ரெடி பண்ணிக்லா நா உன்னயு மாரி எவங்கிட்டயு போய் யார்கிட்டயு நிக்க வேணான் சொன்னதுக்கப்றோ இப்ப திடீனு ஃபோன் பண்ணி அது பண்ணி இது இல்லடா இன்வெஸ் பண்றக் ரெடியா இருக்கே அப்டி சொ அவங்க கூப்பர்றாங்க இல்லிங்னா நா ஒரு சென்னை போறங்க எனக் கொஞ்ச வேல இருக்குங்க நா வேற ஏதா பாக்கறே அவுங்க இல்லப்பா வாப்பா ஒரு மீட்டிங் உக்காரு நீ ஃபர்ஸ்ட்டு சொன்னதே வந்து செமாதா இருக்கு நல்ல ஐடியாவா இருக்கு எல்லாருமே சொல்றாங்க அதுக்காக அதுக்கான ப்ரொசீஜ நீ இது பண்ணு அப்டின் அவுங்க சொல்றாங்க என்னடா இது எது என்னடா முடிஞ்சு போச்சு நெ சில விஷ்யோ திருப்பி தொடருதே அப்டின் நாம நெனக்கிறோ சரிங்ளா முடிஞ்சு போச்சு நெனக்கிற விஷயத் திருப்பி திருப்பி தொடருது இது நம்ப வந்து என்ன பண்றதுன் நமக் தெரில இது எப்டி நம்ம இது கொண்டு போ போறோன் தெரில ஃபஸ்ட் நம்ம வேலய நம்ப முடிப்போ ஃபஸ்ட் நம்ம நம்பளுக்கான தேவைகள முடிப்போன் சொல்ட்டு காலைருந்து அந்த நீ நீங்கதா சொன்னீங்கள்ல எடுத்தவுனே ஒரு கட ஒரு பொட்டி கட போறது எடுத்தோன போட முடியாது எடத்துல இந்த இந்த உங்கள பாக்கணு அந்த வண்டிய பாக்கணு வண்டிக்காரர்கிட்ட பேசணு எல்லா பண்ணி எனக் ஒரு ஹிந்தி காரன ஹிந்தி காரன புடிக்கணு அவனுக் ரூம் செட் பண்ணு சம்பளத்த பேசணு சாப்பாடுக்கான வழி செட் பண்ணு எல்லாமே பண்ணக்கப்பறோதாங்க ஒரு விஷ்யத்த நம்ம இது பண்ண முடியு கேக்குதுங்ளா உங்களுக்கு ஹலோ
கேட்டுட்டுதாங்க
இல்ல அந்த மாரி ந இவ்ளோ விஷ்யோ இருக்கு நம்ம எடுத்தோ கவுத்தோ அத எதுவுமே நம்ம பண்ண முடியாது இல்லங்க
செரிதாங்க